சோ கேக்குதா
ஆ ஆ கேக்குது ப்ரோ சொல்லுங் ப்ரோ
ஆ ப்ரோ சாப்டீங்ளா
ஆம் ப்ரோ இப்பதா டீ குடிச்சு வந்த நீங்க டீ காஃபி உங் முடின்ச்சா
டீ காஃபி எல்லா ஆய்ட்ச்சு ப்ரோ டீயெல்லா சாய்ங்காலோ பெரும்பாலு டீயெல்லா குடிக்க மாட்ட
எப்டி எப்பவ்மே வீட்ல டீ காஃபி குடிப்பீங்குளா இல்ல வெளிய கடைல்யா
இல்ல இல்ல வீட் வீட்லதா சாய்ங்காலோ பெரும்பாலு டீ காபி குடிக்க மாட்டே சாய்ங்காலோ எப்பயுமே வந்து நம்ம ஒண்ணு பாலே இல்லனா ஹார்லிக்ஸ் அது மாரி
சேர் செரி எல்லாருக்கு ஒரே எல்லாருமே ஒரே இத குடுப்பீங்களா இல்ல ஒங்களுக்கு மட்டு ஹார்லிக்ஸ் அந்த மாரி குக் பண்ணி தருவாங்களா
இல்ல ஆ நா போட்டா கேப்பாங்க கேட்டா போட்டு தருவாங்க பட் வந்து சாய்ங்காலோ டைம்னா ஹார்லிக்ஸ் பால் அந்த மாரி குடிப்பே மத்த டைம்ல வந்து டே டைம்ல அதாவது காலேல டீ குடிப்பே மதியானோ அதா சாய்ங்காலமா இருந்ததுனா ஹார்லிக்ஸ் ஒரு பிஸ்கெட்டு அது வந்து ஒலக வழக்கோ ஏ வழக்கமு அதா
சேர் சேரி ஆ நாலா பிஸ்கெட்டெல்லா சாப்டு அந்த டீக்கு பிஸ்கெட் வச்சு சாப்பற்றதல்லா ரொம்ப வருஷோ ஆச்சு அதல்லா நம்போ ஸ்கூல் படிக்கிறப்போ ஆமா இப்பலா மோஸ்ட்லி எங்க அதுக்கு தகுந்த மாரி பிஸ்கெட்ஸு என்னது முன்னல்லா நம்ம அந்த குட்டே இருக்குல்ல
ஆமா நா அதுதா சாப்டுவே அந்த குட்டே பிஸ்கட்டு அதுல டீல தொட்டு சாப்டுவே இல்னா பால்ல தொட்டு சாப்டுவே நல்லாருக்கு
பிஸ்தா இருக்கு இல்லியா அந்த பிஸ்தா ஃபிளேவர்ல அ அ ஆ அது நல்லாருக்கு அதுனால அது இதா இருக்கு சாப்பற்றதுக்கு மத்ததல்லா வந் தா மில்க் பிக்கிஸ் நல்லாருக்கு மில்க் பிக்ஸ்ஸல்லா பட் ஆனா அதுமே ஓரளக் கு அதுல நம்ப டிப் பண்ணா வந்து மொத்தோ கரஞ்சுடுல உள்ள பூந்துறு அத எடுத்து சாப்பற்றதுக்குல்ல போதுபோது ஆய்டு
னா மில்க் பிக்கீஸ் நல்லாருக்கு பட்டு எப்டினா அது மில்க்ல தொட்டு சாப்ட்டா நல்லாருக்கு டீல தொட்டு சாப்ட்டா வந்து நெறைய ஒரு பிஸ் பிஸ்கெட் சாப்டொனா வயிறு ஒரு மாரி வலிக்க ஆரம்பிச்சுடு வந்தா டேஸ்டோ அவ்ளோவா நல்லாருக்காது சொல்லப்போனா
அதுலயு வந்து நம்போ டிப் டிப் பண்ணி டிப் பண்ணி நாலு பிஸ்கட்ஸ் நம்ம டிப் பண்ணி சாப்பற்றோனா அதுல மூணு ரெண்டு பிஸ்கெட் உள்ள போயிடு கீழ போய் மொத்தோ
ஓரியோ பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்டா நல்லாருக்கு ப்ரோ
நா ஓரியோ பிஸ்கெட் எல்லா எடுத்து சாப்ட்டதில்ல அது ரொம்ப ஒரு மாரி அது டேஸ்ட்டு வய்சா பெருசா குட்டேக்கு ஈக்குவலாவு இல்ல அந்த வார நா இதுல்ல அதுனால மோஸ்ட்லி ஆமா அந்த பால்லயா பால்ல மிக்ஸ் பண்ணி ஓரியோ மில்க் ஷேக் படி பண்ற மாரி
ருக்கே வெறு ஓரியோவா அதிகமா சாப்டுவே பால் இருந்ததுனா பால்ல தொட்டு சாப்பற்றதூ நல்லாருக்கு அதுவு நல்லாதா இருக்கு ஓரியாவே எனக்கு ரொம்ப புடிக்கு சொல்ல போனா நா சின்ன வயசுல இருந்து ஓரியோதா அதிகமா சாப்
ப்ரோ இந்த பேக்ரவுண்ட் கொஞ் கொஞ்சோ சவுண்ட்டு எக்கோ அடிக்குது பாருங்க காத்து அ ஆ காத்து சவுண்ட் அடிக்கிற மாரிதா சேரி
இப்ப ஓகேவா ப்ரோ அதா அதிகமா வந்து சின்ன வயசுல ஓரியோ பிஸ்கெட் தா சாப்டுவே பால்ல தொட்டு சாப்பற்றது சின்ன வயசுல இருந்து அது ஒரு பழக்கோ எனக்கு இந்த ஃப்ரீ டைம்ல்லா இருக்குல நம்மளுக்கு எதா லீவ்ஸ்லா வுடுவாங்க நம்ம வீட்ல வெட்டியா இருப்போ பேரண்ட்ஸ் வந்து எதனா சில்ர காசு தருவாங்க சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி ஆ அந்த மாரி ஒரு தேட்டி ஃபாட்டி அந்த மாரி தருவாங்க. அந்த காசு எல்லா மொத்தமா என்ன பண்ணுவே கடைக்கு போயிட்டு பல்க்கா வந்து வாங்கிப்பே. நறிய தீனிஸ் நறிய ஸ் ஃபுட்டு ஐட்டம்ஸு சாப்பற ஐட்டம்ஸு ஸ்வீட் ஐட்டம்ஸு எல்லா வாங்கி ஒக்கான்ட்டு டி வி முன்னாடி ஒக்கான்னு டி வி பா